எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா நல்லது தோழி நல்லது இந்த இனிமேதா தோழி நீங்க சாப்டீங்ளா நல்லது தோழி நல்லது தோழி
இன்னக்கி வந்து சாம்பாரு தா சமச்சிருக்கோ சாம்பாரு முட்டய தொக்கு அப்பளோ அத வச்சிருக்கோ
நல்லது தோழி நா வந்து தட்டப்பயிர் புளி கொழம்பு
தட்டாம்பயிரு புளிக்கோழம்பு உ
தா வாழக்கா வருவல்
உ பிள்ளைங்க அதெல்லா சாப்ட்ருவாங்களா தோழி
ஆ சாப்டுவாங்க தோழி உ ஆமா கண்டிப்பா தட்ட பயிர வந்து வாரத்துல ஒரு தரவ வச்சிருவே ஒரு தரவ தட்ட பயர வர் இந்த தடவ வந்து கருப்பு சுண்டல் அந்த மாரி ஏதாது ஒரு புளி கொழம்பு மாரி வச்சு குடுத்துரு அப்படியே அப்படியே கொழம்புதாவச்சு
சேரி ஊற வச்சுட்டு வே வேக வச்சு உ அதுக்கப்றோ கொழம்ப தாளிச்சிருவீங்க சேரி சேரி நம்மளுக்கு அது ரொம்ப நல்லதுல கண்டிப்பா
வச்சு குடுத்தோம்னா அவங்க சாப்ட மாட் டாங்க இதுவே கட் கொழம்பு மாரி பண்ணிட்டோனா சாப்பாட்ல பெசஞ்சு அது அப்டியே அத சாப்டுதா ஆகணு ஆ அதனால வந்து இந்த மாரி இதல்லா கண்டிப்பா அந்த கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் இதெல்லாமே கண்டிப்பா வந்து அது ஒரு நாள் சேத்தே ஆகணு
கண்டிப்பா இது ஒடம்புக்கு நல்ல விஷ்யோல்ல
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஒரு ஸ்னாக்ஸுக்கா இருக்கட்டு இல்ல கொழம்பா இருக்கட்டு அந்த மாரி ஏதாது ஒரு வகையில வந்து பொறியல் வந்து பசங்க சாப்பிட்ற அந்த ஒரு நாலு பொரியல் தா தோழி கது உருளக்கெழங்கு பொரியலா இருக்கட்டு கேரட் பொரியல் ஆமா உருளக்கெழங்கு பொறியல் கேரட் பொறியல் அப்பறம் பாத்தீங்கன்னா வந்து பீட்ரூட் பொரியல் செய்வ பீட்ரூட் முட்ட போட்டு செய்வ அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கு
பீட்ரூட்ல முட்டையப் போட்டு எப்டி செய்வீங்க
நீங்க செ செஞ்சது இல்லையா நார்மலா நம்ம எப்பையும் பீட் செய்வோ இல்லையா அந்த மாரியே வந்து தா தாலிப்பு போட்டு தாலிப்பு போட்டு வெங்காயோ போட்டு வதக்கிட் ட்டு பொடியெல்லாம் போட்டுட்டு பீட்ரூட்ட போட்டுட் டு பீட்ரூட்ல கொஞ்சோ தண்ணி ஊத்தி பீட்ரூட்ட நல்லா வேக வெச்சுரணு
ஆ காய் தாளிக்கிற மாரி தாளுச்சிட்டு நல்லா வேக விட்றனு
நல்லா வேக விட்டு முடுச்சதுக்கப்பறோ நல்லா பீ பீட்ரூட் நல்லா வெந்ததுக் கப்புறோ ந நல்லப் பிலஸ் சைடுல ஒதுக்கி உட்டுட்டு நடுவுல குளியா ஒரு எடோ விட்டு அதுல எண்ண ஊத்தி முட்டைய போட்டு அப்புறோ உப்பு அந்த பெப்பர் மஞ்சள் தூள் இதெல்லா போடுவல்ல முட் முட்டைக்கு என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் போட்டு ஆ அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு லைட்டா அது வந்து பொடி பொடி பொடியா உது உதிரி உதிரியாகு இல்லையா அந்த முட்ட மட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொரியலோட கொஞ்சோ கொஞ்சமா சேத்துட் கெலறி ஒரு ரெண்டு நிம்ஷோ ரெண்டு நிம்ஷ் சோ விட்டு இது பண்ணீங்கன்னா முட்ட வேகுற வரைக்கு ஒரு ரெண்டு நிம்ஷோ மூணு நிம்ஷோ விட் பத்தீங்கன்னா அந்த முட்ட நல்லா வெந்துரு அந்த பீட்ரூட்டோட நல்லா வந்து மிங்குள் ஆயிர் சப்டேன்ற பட்சத்துல அது ஒரு விதமா கண்டிப்பா அது ஒரு நல்ல விதமான சுவையா இருக்கு
நா இது வரைக்கு அத வந்து முயற்சி செஞ்சிரு
நல்லது தோழி ஒரு நாள் செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஏன்னா என் பசங்களுக்கு வந்து வெரும் பீட்ரூட் குடுத்தா பிடிக்காது
ஆ இந்த மாரி முட்ட போட்டு கிண்டி குடுத்தா அவங்க சாப்டுருவாங்க பரவாயில்ல ம் இந்த மாரி ஆ அத் அடிக்கடி இந்த மாரி செஞ்சுக்கிரலா அப்போ
எல்லாத்துலமே செய்வாங்களா தோழி எல்லாத்துலையுமே முட்ட போடுறாங்க தோழி
அப்டிங்களா நாங்க வந்து ஆ பீர்க்கங்கால போடுவோ ம் அப்டிங்களா இப்ப வந்து நெறைய அது கெடைக்குது பீன்ஸ் காய் இப்ப ம் ம்
புள்ளைங்க சாப்புட மாட்டாங்கல்ல எல்லாத்லயு சாப்பா சாப்டு சாப்பாட்லல்லா போட்
எ‌ன்னா புள்ளங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்ல அந்த பீன்ஸ் காயு கேரட்டுந்தா போட் டு நா ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸ் கட்டி குடுத்து விட்ருக்கே எனா அந்த மாரினொ ஹ ஆ அது வந்து பொடிசா நறுக்குறனால நல்லா வந்து வெந்துருதுல்ல அதுனால வந்து அத போட்டுபொ ஆமா அது னால அத சாப்ட்ருவாங்க
ம் நல்லது தோழி நல்லது தோழி இந்த மாரி எதாது பிள்ளைங்களுக் குடுத்துதானெ ஆகணு தனியா குடுத்தா சாப்பேட மாட்டெங்கிறாங்க கண்டிப்பா அதனால வந்து இந்த மாரி
து பூரியாவோ சப்பாத்தியாவோ இந்த மாரி சுட்டு குடுக்குறே நா
ஓ நா வந்து அத அப்டியே ஒரு டம்ளர்ல சூப் மாரியே குடுத்துருவே அந்த ஒரு டம்ளர் ஆ டேரெக்டா சூப் மாரி குடுத்தர்றது ஏனா அத பொரியலா பண்ண சாப்டமாட்றாங்க அத சாப்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பர்றாங்க அதனால வந்து அதுலயே சூப் மாரி
ம்ப வற்புறுத்தியு சாப்புட வைக்க முடிய மாட்டேங்குது ஏனா லீவு இருக்கம் து ஆ அதுக்குதா நம்மளுக்கு ரெண்டு வேலயா பொயிரு து அதனால அவங்க வந்து இப்பிடி சாப்டு டாங்கனா நம்ம அந்த மாரி வச்சு
வச்சு குடுத்தர்லா கண்டிப்பா கண்டிப்பா ம் ஆமா வேற என்ன பண்ண அது தண்ணி மாரி நெனச்சு குடுச்சுற வேண்டியதா அ க சாயொ எப்டி குடிப்பாங்க அந்த மாரி குடுச்சிர வேண்டியதா அந்த மாரி எதாவ்து ஒரு வகைல குடுத்துர்றது
அ அப்ற இது கேரட்டு பொ
ஆ கேரட் பொரியல் ம் நார்மல் கேரட் பொரியலாவே செஞ்சுறது கேரட் பொரியல் உருளக்கெழங்குப்றப் நா பயறு நெறைய சேத் துக்குவே சோயா பயிறு சொல்வாங்கல சோயா பயிறு பட்டர் பயிறு பட்டாணி அதெல்லாமே ஒரு கூட்டு மாரி வச்சு குடுத்துர்றது
ரி வக்கன்னா அதுக்கு என்னன போடு
நா எதுமே போட மாட்டே பசங்களுக் கந்தமாரி எதாது உள்ள வெங்காயொ இதெல்லா இருந்தா பிடிக்காது அதுனால வெறு ஸ் பைசஸ் மட்டு ஆட் பண்ணி அப்டியே வேக வச்
ஓ ருசியா கொஞ்சொ அப்படி இருந்தா அவங்க சாப்ட்ருவாங்கன்றதுக்காக நா
வெங்காயதெல்லா போட்டு அதெல்லா பிரிச்சு வைக்க மாட்டேங்கிறாய்ங்க அதனால அத அப்டியே ஒதுக்கிற்றாங்க அதனால வெறு எண்ணெய ஊத்தி அந்த பயிர போட்டு
ஆ ஆ அந்த மாரி அந்த வாசன நல்ல பிளேவரா இஞ்சி பூண்டு அந்த மாரி இருந்தா சாப்ட்
ந்த மாரி போட் ஆ அந்த மாரி கொஞ்சொ அவங்களுக்கு பிடிக்கிற மாரி வச்சுக் குடு குடுக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது
கண்டிப்பா இந்த மாதிரி உணவுலா சாப்ட்ருவாங்க கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மாரி செஞ்சு தர மாட்டாங்க நம்ம இவங்களுக்கு பாத்துப் பாத்து பண்ணி குடுக்
எங்க அம்மாவுமே திட்டுவங்க ஐய இதென்ன ஒன்னுமே இல்ல இதுல எப்படி செய்ய உண்மதா அவிங்களுக்கு எனக்கு அதுதா புடிச்சிருக்கு வேற என்ன பண்றது அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாரி போயிற கண்டிப்பா தோலி கண்டிப்பா அதனாலதா அவங்களுக்கு பிடிச்ச மாரி எல்லாத்தையுமே மாத்தியாச் இப்ப வாழகாய வந்து வெரு வாழகாய குடுத்தா சாப்ட மாட்டங்க இதே வறுவல் மாரி பொறுச் ச்சி குடுத்தோனா சாப்டுவாய்ங்க அப்றொ சாப்பற்றே ஆமா ம் அது கூட வந்து ஒங்களுக்கு நறைய மாவு இதெல்லா சேக்குற மாரி இருக்கு இதுல வந்து லைட்டா ஸ்பைஸஸ் மட்டு இது பண் நீ
ஆம்
க்குறது இல்ல ஒரு சில நேரோ புட்டு கெழங்கு ஆமா ம் சும்மா நம்ம எப்பயு சிக்கன் சிக்ஸ்ட்டி பைஃக்கு என்னென்ன போடுவோமோ பொடி இதெல்லா போடுவோல்ல அத மாரி கொஞ்சொ ஆட் பண்ணி ணிப் பெரட்டி குடுத்துற்றது
ஓ லஞ்ச் பாக்ஸுகுன்னா மதியான உணவுக்கு அத சாப்டுக்குறுவா
ம் தொட்டுக்கிறதுக்கு இத சாப்ட்டுக்குவாங்க ம் ம் அப்டி இல்லன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல வச்சு குடுக்குறது கண்டிப்பா தோலி நம்ம அது நம்மளு அதயே தா இது பண்ணிட்டு பட் ரெண்டு வேல இருக்கு நமக்கு ஒரு நமக்கு ஏதாவது செய்ற செய்யணு இப்ப ஸ் பசங்களுக்கு எதா வேற ச செய்யணுன்ற மாரியெல்லா இல்ல ஒன்னு செய்யறோ அப்டின்னா அத் தையே நம்மலு எடுத்து சாப்டுக்கலா ஆமா தோலி எதுக்கு வீட்டலருக்க நாலு பேத்துகு ரெண்டுபேத்துகு தனியா ரெண்டுபேத்துகு தனியா செ
கண்டிப்பா இப்ப நாங்க வந்து அப்படி கெடையாது எல்லாரு இருக்கனால பிள்ளைங்களுக்கு தனியா செய்ய வேண்டியதா இருக்கு நாங்க தனியா செய்ய வேண்டியதா இருக்கு வீட்டுல ஆமா ஆமா ஏன்னா பிள்ளைங்களுக்கு புடிக்கிற மாரி அவங்களுக்கு எல்லாருக்கு பெரியவங்களுக் புடிக்க மாட்டேங்குது ஆ ஏன்னா நம்ம வந்து பெரியவங்களுக்கு புடிச்ச மாரிதா செஞ்சு குடுக்க வேண்டியதா இருக்கு க்கு அதனால காலைல அவங்களுக்கு தனியா செஞ்சுட்டு அதுக்கப்றொ காலைல எங்களுக்கு காலை உணவு தனியா மதியானோ நைட்டுனு இப்டி பிரிச் பிரிச்சு தனித்தனியா செய்ய வேண்டியதா இருக்கு
ஓ அப்ப ஃபுல்லா கிச்சன்லயேதா இருப்பீங்கன் சொல்லுங்க கண்டிப்பா தோழி அது தா பெரிய விஸ் கண்டிப்பா தோழி கண்டிப்பா கண்டிப்பா
செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது என்ன கண்டிப்பா அவுங்க விரும்புறதுதா நம்ப செய்ய வேண்டியதா இருக்கு அதுவு வந்து அவுங்க சொல்லுவாங்க நீங்க இததா செய்யணு இததா பண்ணணு அப்டி இதுமலு அந்த மாரி நம்ப அவுங்களுக்கு
செஞ்சுதா ஆகணு ம் வீட்ல பெரியவங்க இருந்தா அது ஒரு நெறையா இருக்கு குறையா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அத வந்து நம்ம வந்து எதையு சொல்ல முடியாது ஆ அத விட வேற என்ன இருக்கு அப்டின்ற மாரி தா உங்ககி பாங்க அதனால அவங்களுக்கு ஆ கண்டிப்பா நம்மளுக்கு என்ன இருக்குன்றது அவங்க நினைக்க கிறாங்க ஆ அத நம்ம இருந்து செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு கண்டிப்பா
அவங்கள பத்தி மட்டு யோசிப்போ
ம் நீங்க வந்து ரசம் எப்படி வப்பீங்க அதோட முறைகள் கொஞ்ச சொல்கிறீங்களா
நா வந்து பு தணி அ புளித்தண்ணியை கலந்து வச்சு க்வே நா வந்து இந்த இது மட்டு சீரகம் சீரக மெளகு ஆ அந்த இத பொடி பண்ணிருவே அ தனியா
ம்
டி பண்ணி அந்த பொடிய இது பண்ணுவே கொஞ்சுன் கருவப்புல ஒரு பச்ச மொளகா சீரக மெளகு வ பூண்டு இத எல்லாத்தியு வந்து மிக்சியில ஒரு சுத்துசுத்தி அத ஃப்ஸ்ட் எண்ணெல போட்டு எண்ணெல தாளிப்பு போடுவோலியா கடுகு தக்காளி பெசஞ் ஆமா இல்ல பெசஞ்சிருவே புளித்தண்ணியிலயே சக்க தக்கா காளியா பெசஞ்சி்டுவே பெசஞ்சிட்டு எண்ணெ ஊத்தி தாலிப்பு போட்டுட்டு இந்த நம்ம கரைச்சி வச்சிருக்கோல்லயா அதையு போட் டு எண்ணெய லைட்டா ரெண்டு நிமிஷ வதக்கி அதுக்கப்ற இந்த தண்ணிய நமக் கலத்தக்காளி இதல்லா கலந்து வச்ச ந்த தண்ணிய ஊத்தி ஆ அந்த தண்ணிய ஊத்தி கொதிக்க விடணும் ஆ போடுவே அத ஆ போடுவே பெருங்காயம் போடுவே ம்
அதனால நாங்களு இதுதா ஆனா ஆன செய்வோ நாங்க காஞ்சம்முலக அ மற்றும் நல்லா எண்ணெயில வறுத்து அத வந்து பெனஞ்சு விட் ருவோ அது ஒரு மாரி நல்ல ஸ்பைஸியா இருக்கும்ல அந்த வாடைக்கு நல்லா இருக்கு ரசமு அப்போ வந்து எல்லாரு எங்க வீட்ல குடிப்பாங்க ரசத்த அதுக்காக நல்லா செமிக்கு ஆமா ஆமா அதனால இது நல்லா சமை அ ச இதாகு என்ன வச்சாலு ரசமும் வச்சடுறது அத ச டிஷா அவங்க எல்லாருக் சக்கிரவாங்க
நல்லது தோழி நல்லது நல்லது இவங்களுக்கு வந்து கொஞ்ச காரமா இருந்தா பிடிக்காது அதனால கொஞ்ச காரம் கம்மியா போட்டு இது பண்ற மாரி உம் அந்த மாரிச்சு ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா முட்ட முட்ட வார்த்தில ரெண்டு மூணு டைம் கொடுத்துடுறது ஒண்ணா அவுச்சு கொடுப்போ இல்ல பொரி லாவோ இல்ல ஃப்ரைட் ரைஸ் வொ
ஆ அந்த மாதிரி செஞ்சு குடுத்துடலா கண்டிப்பா அதுவு ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆனா டெய்லி உணவுல வந்து ஒவ்வொரு முட்டையு எடுத்துக்கற சொல்றாங்க உம்
டு ஒரு நாள் நா கொடுப்பே ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல வாரத்துல ஒரு ரெண்டு மூணு நாளோ
கண்டிப்பா கண்டிப்பா சேரிங்க தோழி இன்னைக்கு நம்மளுடைய நேரம் முடிஞ்சு விட்டது உங்களளுடைய பேசனதுக்கு சந்திக்கலாம் தேங்க்யூ நன்றி